ஹலோ ஹலோ
ஹலோ நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் என்ன இந்த கோடை விடுமுறை விட்டு ட்டாச்சு பசங்கள் எல்லாம் வீட்ல இருக்காங்க
ஆமா ரொம்ப நாளா போன் பண்ணல இப்பதான் ஒர்க் எல்லாம் முடிஞ்சுதுங்களா அதான் கால் பண்ணிருக்கீங்க
ஆமா பசங்களுக்கு விடுமுறை விட்டு ஒரு வாரம் தானே ஆகுது அவுங்களோட நேரம் செலவிட்டுட்டு இருக்கு வெயில் நேரத்துல அவுங்கள வீட்டுக்குள்ளேயே பாதுகாக்கறது இந்த மாரி விஷயங்கள்லயே நேரம் போயிட்டுருக்கு
முடிஞ்சுது மா அவுங்கள பாதுகாக்கறதுதா இப்ப இருக்கிற வெ வெயிலுக்கு பெரிய வேலயா இருக்கு அவுங்களுக்கு பாத்தீங்க அப்டீன்னா இந்த வெயிலுக்கு வெளியில விளையாடவு அனுப்ப முடியல இந்த வெயிலோட சூடுனால வீட்டுக்குள்ளயே இருந்தாலு ரொம்ப நேரம் வந்து பாத் தீங்கன்னா இந்த ஆ இது தொலைபேசி ஆ டி வி இந்த மாதிரியே வந்து அவுங்களுடைய பொழுது போறா மாதிரி இருக்கு உங்களுக்கு எப்டி போய்ட்டிருக்கு அப்டி அதே மாதிரிதா இருக்குங்களா
ஆமா என்னுடைய குழந்தைங்களு அதிக நேரோ தொலைக்காட்சியே பாத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவுங்களுக்கு மத்த விஷயங்கள்ல கவனத்த செலுத்தலா கோடை விடுமுறையில அவுங்களோட ஆர்வமுள்ள விளையாட்டுக்கள் ஒரு ஓவியம் வரைதல் இந்த மாதிரியான பயிற்சி அவுங்களுக்கு குடுக்கலாங்கிற முயற்சி சில ஈடுபட்டுருக்கே
நல்ல விஷயம் ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு இதேதா நானு வந்து பண்ணலா அப்டின்னு இருக்கே நெறைய கோடை விடுமுறையில பத்தீங்ன்னா இப்ப பயிற்சி வகுப்புகள் நெறைய இருக்கு பாத்தீங்களா நெறைய இந்த வரையற பயிற்சி வகுப்பு அப்பற நடனம் அந்த மாதிரி எல்லா இருக் க்கு ஆனா அது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆ மாலை நேரத்துல தா குடுத்துருக்கறாங்க இந்த காலையில இருந்து மதிய வரைக்கு அவுங்களுக்கு வந்து பாத்தீங்ன்னா இந்த கொண்டு போற இந்த பயிற்சியதா வந்து வீட்லயும் பயிற்சி குடுக்கற மாதிரி இருக்கு வெளியில வந்து விளையாட்டு அந்த மாதிரி கொண்டு போறது ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது
ஆமா என்னுடைய குழந்தைங்களுக்கு அதேதா நானு பண்ணிட்டிருக்கே மதிய நேரத்துல வெயில்ல விளையாட போது அவுங்களுக்கு அதிகமான வியர்வை தாகம் எடுத்தல் இந்த மாதிரியான ஸ்டெர்ஸ் ஒடல் நல பாதிப்புகல்லா ஏற்படுல்ல அதனால நா வெயில் நேரங்கள்ல விடறது இல்ல என்னோட குழந்தைக்கு ஓ வியம் வறைதல் தொடர்பான சில புத்தகங்கள வாங்கி குடுத்திருக்கே
நல்ல விஷயங்க அதே போல நெறைய புதிய ஆ வேலைகள் அதாவது பாத்தீங்கன்னா திறன்கள வந்து நல்லா வளத்துக்கறா மாதிரி பசங்களுக்கு இந்த விடுமுறையில தா கொண்டு வரனு நெறைய விஷயங்கள் இருக்கு இப்ப பாத்தீங்களா இந்த மாதிரி இசையில கொண்டு போறது இல்ல க நடனம் இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஓவியம் வரையிறது அது மட்டு இல்லாம இப்போ கொழந்தைகளுக்கு வந்து நெறைய இந்த கணக்கு பத்தின நெறைய விளையாட்டுகள்லா வந்து இப்ப புதுசா வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க அதுக்கு கோடை விடுமுறை கேம்ப்ன்னு இப்ப நடத் த்துறாங்க அதுலயுமே நெறைய சேத்து விட்டோ அப்டின்னா வீட்ல இருக்கிறத விட அவுங்களுக்கு வெளியில போறது கொஞ்சோ நல்லா இருக்குறோ அதே போல இந்த மாரி நெறைய அறிவு சம்பந்தமான விஷயங்கள அவுங்க கத்துக்கிட்டாலு ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா வெளியில அனுப்பும் பொழுது இந்த கோடை கதிர்வீச்சுனால அவுங்க ஒடம்புலா ரொம் ம்ப கஷ்டபடுது இல்லிங்ளா
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க என்னோட கொழந்தைக்கு சதுரங்க விளையாட்டுல வந்து ரொம்ப ஆர்வோ அதிக அதனால அவன மாலை நேரத்துல அதுக்கான கிளாஸுக்கு நா அனுப்பிட்டு அத மதிய நேரத்துல நானு என் குழந்தையோட நேரம் செலவிட்டு நாங்க ரெண்டு பேரு விளையாடுவது இந்த போல விஷயங்கள்ல பண்றோ அதோட மட்டு இல்லாம கணினி தொடர்பான அறிவு கொழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே வர்றது நல்லதுதானே அது தொடர்பான பயிற்சிகளு வீட்டுக்குள்லேயே இருந்து கொடுத்துகிட்டு இருக்கே
அது மாரி நீங்க சொன்னது ரொம்ப சரியான விஷயம் இந்த சதுரங்க விளையாட்டுனால கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணக்கு சம்பந்தமான விஷயங்களும் ஒரு ஒரு சில சிக்கலான நேரங்கள்ல எப்படி முடிவு எடுக்கிறது அத பத்தி எல்லாமே வந்து இந்த சதுரங்க விளையாட்டு விளையாடுறதுனால மூளை திறன் வந்து ரொம்பவே அதிகமா வந்து செயல்படு ரொம்ப வேகமாவு செயல்படு சில சிக்கல்கள்ல மாட்டிக்கிறாங்க இப்ப இருக்கிற குழந்தைகள் எல்லா பாத்தீங்க அப்டின்னா நெறைய விஷயங்கள் தானா முடிவு எடுக்கறதுல வந்து வராங்க முன்ன மாதிரி நம்பள மாதிரி காலத்துல இருக்கிற மாதிரி இல்ல எதுக்கெடுத்தாலு வந்து து பெற்றோர்களையோ இல்ல வீட்டுல இருக்க பெரியவங்களையோ சார்ந்து இல்லாத மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களா முடிவு எடுக்கதுமே அவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் அதனால நீங்க சொன்ன மாதிரி சதுரங்க விளையாட்டுலேயே என் பையனையும் பொண்ணையும் போடலான்னு இருக்கே ரொம்ப நல்ல ஒரு ஆ விஷ்யம் வந்து சொல்லியிருக்கீங்க அப்ப வரைதலு அ சதுரங்க விளையாட்டு வேற ஏதாவது வே பயிற்சி எது வகுப்புகள் ஏதாவது அனுப்புறீங்களா பிள்ளைகள நீங்க
ஆமா என்னோட மகளுக்கு வந்து நடனத்துல ஆர்வ அதிகங்கிறதுனால மாலை நேரத்துல பரதநாட்டிய வகுப்புக்கு நா அனுப்பிகிட்டு இருக்கே அதுவு இல்லாம அவங்களுக்கு இசையிலேயே ஆர்வம் இருக்கிறதுனால கூடவே அது தொடர்பான பயிற்சி வகுப்புகளு இரண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல குடுக்குறாங்க அதனால கொழந் தைங்கள கொண்டு போய் நம்ம விட்டுட்டு நமக்கு நாலே சென்று வர நேரமு சேமிப்பாகுல்ல அதனால ரெண்டு வகுப்புலயுமே சேத்து விட்ருக்க அதோட மட்டு இல்லாம என் பையனுக்கு கொழந்தைக்கு வந்து ஓட்டம் ஆ ஆ அது தொடர்பான போட்டிகள்ள கலந்துக்கிறதுல பள்ளில நெறைய போட்டிகள்ல கலந்து அ பரிசுகள்ளா வென்றிருக்கிறதுனால இந்த கோடை விடுமுறையில பயிற்சி வகுப்புக்கு கொண்டு போய் விட்டுருக்க இரண்டுமே கத்துக்குறாங்க
ஆ ரொம்ப நல்ல விஷயங்க என்னுடைய மகளுக்குமே பாத்தீங்க அப்டின்னா நடனத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்கு ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா பரதநாட்டியம் அந்த மாதிரி இல்லாம வெளிநாட்டு கலாச்சார நடனங்கள்ல வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமா இருக்கு அதனால அடிக்கடி பாத்தீங்கன்னா டி வில வந்து பாட்டுல்லா போட்டு நல்லாவே வந்து அ ஆ ஹ நடனம் ஆடுவாங்க அதனால அவங்களுக்குமே பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜூம்பா கிளாஸ் அப்டின்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நானு வந்து போட்டிருக்கே மகள பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நா நறைய நடைபயிற்சி தேவப்படுது அதனால ஸ்கூல்லயுமே சொல்லிருக்காங்க இன்னு கொஞ்சோ வந்து சுறுசுறுப்பா இருக்கணு நறைய விளையாட்டு புரு அ போட்டிகள் வந்து கலந்துக்கணு ஏன்னா ஏற்கனவே விளையாட்டு போட்டிகள்லயு வென்றிருக்காங்க இன்னு முன் அ மொதல் இடங்கள்ல வந்து பிடிக்கணு அப்டிங்கிறதுனால அவுங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்டின்னா நீச்சல் ஆஹ் பயிற்சிக்கு அதுக்கப்புறோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஹ் நறைய பயிற்சிகள் நட நடைப்பயிற்சி ஓட்ட பயிற்சி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்கறே அஹ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அ வரையர்துல வந்து கொஞ்சோ ஆஹ் அ அ ரொம்ப ஆசையா இருக்காங்க ஏன்னா அவுங்களுடைய இப்ப வந்து மார்க் எல்லாமே வந்தது அதுல பாத்தீங்கன்னா வரையறதுல ரொம்ப நல்லாவே வந்து மதிப்பெண் எடுத்திருக்கறதுனால வரையறிதிலிலே நா வந்து அவுங்க வந்து அனுப்பிரு செய்வோமே இப்புடி ஏதாவது ஒரு விளையாட்டுல அவுங்கள ஈடுபடுத்தினா மட்டுந்தா வந்து இந்த கோடை விடுமுறைய வந்து பயனுள்ளதாவு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா அஹ் கொழந்தைகள வந்து இந்த வெயில் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாருக்கு இல்லன்னா பிள்ளைகள் கூட சேந்து வெளியே விளையாட் டற அவுங்களுக்கு வந்து உடம்புல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து ஒரு ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அது வியர்த்து வியர்த்து அவுர்களுக்கு வந்து உடல்நிலை வந்து பாதிக்கிற நெலமைக்கெல்லா போயிருது இல்லைங்களா
ஆமா ரொம்பவே சரியா சொன்னீங்க நானு சில விஷயங்கள் என் குழந்தைங்களுக்கு முன்னெடுத்திருக்க அதப்பத்தி சொல்றே என் பையனுக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியாது இந்த காலத்துல சைக்கிள் ப கத்துக்கறது ரொம்ப அவசியமான விஷயமில்ல அப்பதானே எதிர்காலத்துல மற்ற வாகனங்களையு இயக்குறதுக்கான ஒரு அனுபவ கிடைக்கு அதனால வ எனக்கு நேரோ கிடைக்கும்போது எங்க வீட்டிற்கு அருகில் உள்ள மைதானத்துக்கு கொழந்தைய அழைச்சிட்டு போயி சைக்கிள் ஓட்ட கத்து குடுத்துகிட்டு இருக்கே நா என்னோட உதவியோட என் கொழந்த கொஞ்ச கொஞ்சமா கத்துக்கிறா அதோட மட்டு இல்லாம வெயில் நேரத்துல நீங்க சொன்னீங்கல்ல அத பாதுகாத்து த்துகறதுகாக அவுங்களுக்கு தினமு வாரத்துல ஒரு முறையா இருமுறை தர்பூசணி சில நேரங்கள்ல இளநீர் ச பழச்சாறுகள் இந்த மாதிரி குடுத்து அவங்கள தற்காத்துக்கிறதுக்கான விஷயங்களையே நா பண்ணிக்கிட்டிருக்கே அதோட மட்டு இல்லாம குழந்தைங்க வந்து தன்னோட வேலைகள சின்ன இந்த விஷயங்கல தானா செய்யணுங்கிறதுனால ஏ கொழந்தைய தன்னோ தா இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணிக்கிறது தன்னோட துணிகள மடிச்சி வெச்சிகிறது இந்த மாதிரி விஷயங்கள நம்ம பழக்கப்படுத்தணு இல்லையா ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே இந்த காலத்துல நம்ம கொழந்தைங்க அம்மான்னு நம்மள தா வந்து உடனே கூப்ட்டு நம்பதா எல்லாமே செய்யணுன்னு எதிர்பார்க்கறாங்க அதனால நா அவங்க சின்ன சின்ன பணிகள செய்யறதுக்காக ஒரு ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கே எடுத்த உடனே வராது இருந்தாலு குழந்தைங்கள நீ இந்த எடத்து இந்த துணிய மடிச்சு உன்னோட டிரெஸ் எல்லா மடிச்சி வைமா இருக்கிற இடத்த கொஞ்சோ சுத்தமா வச்சுக்கோ இந்த மாதிரியான விஷயங்களையு பயிற்சி குடுத்துகிட்டு இருக்கே ஏன்னா சுய விஷயங்கள் தன்னோட சுய பழக்க வழக்கங்கள்ல குழந்தைங்க நல்ல விதமா இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம்ல்ல ஸ்கூல் போற நேரத்துல நமக்கு அந்த மாதிரியான பயிற்சி எல்லா குடுக்க முடியாது குழந்தைங்க காலையில எழுந்திருச்சு பள்ளிக்கு செல்றாங்க ஈவினிங் வந் வந்த உடனே அடுத்தடுத்து பயிற்சி டெஸ்டுக்கு படிக்கிறது இந்த மாதிரி போயிடுறதுனால இந்த ஒரு மாதத்துல அவங்களுக்கு கொஞ்சோ பழக்கப்படுத்தலாம்னு நெனச்சிட்டு இருக்கே இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
நல்ல விஷயங்க உண்மையிலயே செல்லப்போனா பள்ளிக்கு செல்லும் போது காலையிலயே எழுந்துக்கிறது வேக வேகமா அவுங்களுடைய வேலைய முடிச்சி நம்மளு அந்த டைமுக்கு போய்ட்டு வாகனத்துல ஏத்திவிடறது பள்ளி வாகனத்துல திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க பள்ளி முடிச்சு வீட் ட்டுக்கு வந்தாங்கன்னா படிக்கிறதுக்காக டியூஷன் போறது அவுங்களுடைய கிளாஸ் எல்லாமே முடிக்கிறது ஹோம் வர்க் முடிக்க இந்த மாரி வீட்டு பாடங்கள் எல்லாமே முடிச்சிட்டு வர்ரதுகுள்ளேயே நைட்டு பாத்தீங்கன்னா எட்டு எட்டு முப்பது அப்படி ஆயறது அதுக்கப்புற அவுங்க சாப்டுட்டு அவுங்க படுக்கறதுக்கே நேர ரொம்ப ஓடிருது அதுக்கப்ற அவுங்களுக்கு க சரியான உறக்கம் அப்படின்றது சரியா இல்ல கொழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு நல்லா தூங்கி எழுந்திருச்சி ஆ விளையாட்டுல இருக் காங்லோ அப்பதா அவுங்களுடைய மூளை வந்து சுறுசுறுப்பா இருக்கு அதனால ரொம்ப வந்து அவுங்கள போட்டு நறைய வேலைகளை குடுத்து அவுங்கள வந்து ப்ரஷர் பண்ணாம நறைய விஷயங்கள்ல வந்து நம்ம நம்ம வந்து தூங்கறதுக்கு முதல்ல அவுங்களுக்கு நறைய நேரங்கள் வந்து ஒதுக்கணு ஏன்னா இந்த நேரத்துல எல்லா பாத்தீங்க அப்டினா எட்டு ஒம்பது மணிக்கு எல்லாமே வெயில் வந்தருது அதனால அவுணங்கள வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவுங்கள எழுப் பி காலையில குடு க காலை உணவெல்லா குடுத்துட்டு ஒரு பதினொன்னு பன்னெண்டுக்கெல்லா தூங்க வச்சுட்டு ஒரு மூணு மணி நாலு மணி அந்த டைம்ல எழுப்பி விட்டுட்டு மறுபடியு அவுங்களுக்கான வேலைகள குடுக்கணு அந்த மாரி குடுத்துட்டு சீக்கிரமே படு போச்சின இதனால பாத்தீங்கன்னா அடுத்து எப்டியு ஒரு வருட காலம் அவுங்க வந்து பாத் ங்னா பள்ளிக்கு போறது வரது இப்புடியே போய்கிட்டிருக்கு அது மட்டு இல்லாம அவுங்களுக்கு உணவு பழக்கத்த வந்து கரெக்டா கத்துக்குடுக்கணு உணவு பழக்கோன்னா எப்புடியு பள்ளிக்கு போகும்பொழுது நம்ம வந்து வீட்டுல ஏதோ இருக்குற காலையில என்ன சமைக்கிறோ மத்யதுக்கு சமைக்கிறதே ஒரு நேரே காலையிலேயு குடுத்து அனுப்பிருவா அவங்களுக்கு சத்தான பொருட்கள நம்ம குடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தா இருக்கு அதனால இந்த டைம்ல என்ன பண்ணணுன்னா சத்தான ஆ ஆகாரங்கள் வந்து குடுக்கறதுக்கு கேழ்வரகு இல்ல தானியங்கள் அதே மாரி பழ வகைகள் நறயா அவுங்க எடுத்துக்கற மாதிரி அவுங்களுக்கு குடுக்கணு நம்ம எந்த கு அவுங்களுக்கு குடுத்து பழக்கறோமோ அப்பதா அவுங்க ஒடம்ப பழவு பிடிக்கல சாப்புட மாட்டேங்கிறாங்க அப்டின்னு விட்டுட்டோம்னா அது பெரியவங்கள ஆகுறவரிக்கு அதே பலக்க தா இருக்கு அதனால உணவு பழக்கத்தையுமே வந்து நல்லபடியா கொண்டு போணு இந்த வெயிலுக்கு ஏற்றப்பற நீங்க சொன்ன மாதிரி வந்து தண்ணீர் நிறைந்த காய்கள் தண்ணீர் நிறைந்த பழங்கள் இதெல்லா அவுங்களுக்கு நறையா குடுக்கறதுனால சீக்கிரமா அவுங்களுக்கு வந்து அந்த ஒடம்புல இருக்க சத்து வந்து போயிட்டு அவுங்க சோர்வாகறதுக்கான வெ விஷியங்கள் வந்து கொஞ்சோ கம்மியாகு ஏனா இந்த வெயில் வந்து எப்புடி வந்து நம்ம பணிகால த்துல வந்து சளி பிடிக்குமோ ஜொரோ வருமோ நம்ம எப்டி பயப்படுறோமோ அதே மாரி கோடை விடுமுறையும் கோடை காலமும் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு பெரிய சிக்கலான காலந்தா இது வந்து நம்ம வந்து ஃப்ரீயா இருக்கிறதுக்கான டைமில்ல அவர்களுடைய ஒடம்ப பாதுகாக்கறதுக்காகதா பள்ளியிலயுமே விடுமுறை குடுத்துருக்காங்க இல்லைங்களா நீங்க என்ன நெனக்கிறீங்க அத பத்தி
நீங்க சொல்றது ரொம்பவே சரிதா ஆனா இந்த தானிய வகைகள் ஆஹ் காய்கறி பலங்கள் இங்கும்போது கொழந்தைங்க வந்து மொதல்ல வேண்டான்னு தா சொல்றாங்க அவுங்க வந்து ஆஹ் பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள் இந்த மாதிர விஷியங்கள்லயே ரொம்ப ஆர்வம் செலுத்துறாங்க கதனால நா என்ன பண்றதுன்ன கொழந்தைங்களுக் கு உணவோட சேந்து கொஞ்சோ மாலை நேரத்துல வந்து அந்த பாக்கெட்டு உணவுகள தவுர்த்துட்டு நவதானியங்கள் இதெல்லா வந்து ஒரு கல்லையெல்லா வெச்சு அந்த மாதிரி ஒரு சுண்டல் செஞ்சு குடுக்கறது தோசைன்னா அதுல கேரட் கலந்து கொடுக்கறது இல்ல பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிகளையு பலங்களையு அவுங்களுக்கு கொஞ்சம் வண்ணமயமா அவுங்க பாத்தொன்ன ஆர்வமா சாப்புடற மாதிரி நம்ம செஞ்சு குடுத்தோன்னா அவுங்களுக்கு ஓரளவுக்கு அதுல ஈடுபாடு வருது அந்த மாரி விஷியங்கள நா பண்ணிட்டு இருக்கே சாப்டணு சில நேரங்கள்ல கொழந்த அட பிடிக்கும் போது இத நீ சாப்ட்டினா நா ஒனக்கு வந்துட்டு ஒன்ன நா இங்க பா உனக்கு ஒரு விளையாட்ட வருவ இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணும் மோது என்னோட கொலந்தைங்கலா என்ன பண்றாங்கன்னா ஒடனே சரி அப்டின்னு சாப்புட ஆரம்பிச்சிடுறாங்க அவாங்களுக்கு இயற்கையாவே தர்பூசிணி பழோ இந்த இளநீர் இதெல்லா குடிக்கிறதுல வந்து அவுங்களுக்கு ஆர்வோ அதிகமா இருக்கதுனால அத குடுக்கறதுலே எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல மத்தபடி இந்த தானிய வகைகள் காய்கறி பழங்கள குடுக்கும் போதுதா பசங்கள ரொம்ப மா மா கட்டாயப்படுத்தி நம்ப சாப்புட வைக்க வேண்டிய சூல்நெல இருக்கு இருந்தாலுமே பரவாயல்ல இந்த கோடை விடுமுறை குலந்தைகளு மகிழ்ச்சியா இருக்கணு நம்ப அதே நேரம் அவங்களுக்கு சத்தான விஷி ஷியங்கள் நல்ல அறிவு வளக்கறது அவாங்களோட திறன வளக்கறது போன்ற விஷியங்கலையு நம்ப கவன செலுத்த